ஹலோ ஆ கேக்குது ப ப்ரோ ஹாய் ப்ரோ எப்டி ப்ரோ இருக்கிங்க
நல்லாருக்கே ப்ரோ நீங்க எப்படி இருக்கிங்க
நல்லாருக்க நானு
ம் சேர் சேரி ப்ரோ என்ன ப்ரோ சாப்ட்டிங்ளா
ஆ சாப்டாச்சு ப்ரோ
என்ன சாப்ட்டிங்க நா சாப்ட்ட
நா வந்து சாப்பாடு கேட் பொரியல்
ம்
அதுலயே கலந்து ஃப்ரைட் ரைஸ் மாரி செஞ்சு அதே சாப்டாச்சு நீங்க ப்ரோ
நா வெளில போயிருந்தம் ப்ரோ சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்ட்ட ஆ பிரெட் அல்வா சாப்ட்ட அவ்ளதா ப்ரோ
என்ன ப்ரோ இன்னைக் ஸ்பெஷல்
ஆ இல்ல ப்ரோ சும்மா பொ வீட்ல அம்மா வெள்ல போயிருந்தாங்க சோ அதனால வெள்ள வாங்கிக்கே சொன்னாங்க நம் பசங் களோட அப்டியே வெள்ல போயிருந்தே ஹோட்டல்ல சாப்ட்டு வண்டோ ம் ம் என்ன ப்ரொ மீன்ஸ் என்ன பண்ணீட்டுறுகீங்க காலேஜ் படிக்கிறீங்ளா ஒர்க் பண்றீங்ளா
நா ஒர்க் தா ப்ரோ பண்ணிட்ருக்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கே
அப்டிங்ளா
கொஞ்சொ டஃபா தா போது ஒர்க்கு ஆ ஏனா நெறய கஷ்டமர் பாக்ணூ
ம்
அது இதுன்ட்டு ட்ரவல் பண்ண ப்ரொ அங்கங்க ம் வேற வேற இடத்துக்கு போயிட்டு கஷ்டமர் பாக்கணூ
ம்
இந்த பைக்லா தா ட்ரவல் பண்ற மாரி இருக்கு கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு கஸ் மர் கம்பலைன் எல்லா பாக்கணூ அதெல்லா கூட ஹாஸ்பிட்டல் போனோ போய்தா ப்ரோ பாக்கனே நீங்க ப்ரொ
ஆ சும்மா தா ப்ரோ நா காலேஜ் படிக்கிறோ ப்ரொ ம் ஃபேமிலி எல்லா எப்டி இருக்காங்க
ஆ அதான்ங்க ப்ரொ
செரி செரிங் ம் ம் எல்லா நல்லா இருக்காங்க அவுங்க ஊர்ல இருக்காங்க நா காலேஜி நா வெளி ஊர்ல இருக்கோ
ஆ ஓகே ஓகே நா ஃபஸ்ட் இயரா அப்ப நீங்க ‌இப்ப
இல்ல செகண்ட் இயர் ப்ரொ ம் ஆமா ப்ரொ பி சி ஏ படிக்கிறோ ம் இல்ல இல்ல ப்ரொ இல்ல இல்ல
எங்க ப்ரோஜ் காலேஜி
நம்ம திரூப்பத்தூர் ப்ரோ
திருப்பத்தூர
ம் ஆமா ம்
நா வீட்டுக்கு வந்து போறத்துக்கு ஈஸியா இருக்கூ பக்கத்துல
ம் என்ன ப்ரொ
வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கூ பக்கத்துல திருப்பத்தூர் நீங்க எந்த ஊரு ப்ரோ ஆக்சுவலா
நாங்க இங்க சென்ட்டு அ ஆம் திருப்பத்தூர் பக்கத்துல கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல ப்ரோ ஆ அங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கிதா ஆனா கொஞ்சொ அவுட் சைட் லாங்க்ல இருக்கே
ம் ஹூம்
ஹூம் செரிங் செரிங் ஆ எங்க ப்ரோ எனக்கூ காலேஜு கொஞ்சொ ரொம்ப டைட்டா தா போது
ஆ ஆ
உ நல்லா இருக்கு காலேஜ் டைட்டா இருந்தாலூ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா
ஆ ஃரெண்ட்ஸோட நல்லா வெளிய சுத்தலா கேம்பஸ் வுட்டு வெளிய போலாமா இல்ல கேம்பஸ்லே தா அ ப்ரோ
அதெல்லா எங்களுக்கு ரெஸ்ட்டிக்ஷனே கிடயாது எப்ப வேண போலா ‌எப்ப வேண வரலா நைட் டென் ஓ கிளாக்க்குள்ள உள்ள வந்துர்ணூ நார்மலா
ம் கவுர்மெண்ட் காலேஜ் ப்ரோ அது
ஆ அப்ப அப்டிதா இருக்கு
ம் அதனாலா டென் ஓ க்ளாக்குள்ள உள்ள வந்தர்ணு மத்தபடி வேற எதுவு கேக்க மாட்டாங்க கால்ல எப்ப வேணா வெள்ல போலா வர்லா
ம் ம் காலேஜுக்குள்ளே நல்லாதான் ப்ரோ இருக்கும் ஃபிரண்ட்ஸ்ஸோட சுத்துறது காலேஜ்க்குள்ள
காலேஜிலா இல்ல ப்ரோ அதல்லா சும்மா அப்டியே இருக்குது நம் வெள்ல போனா வெள்ல போறத்துக்கும் சொல்லிக்கிற அளவுக்கும் இந்த பேங்ளூர் சென்னை அங் கோயம்புத் தூர் மார்லா பெருசால்லா கெடையாது ஒரு நார்மலான ஒரு இதுதா ன்னோனு மிஞ்சு போனா டீ கடைக்கு போவோம் பசங்களோட சாப்டுவோம் சுத்துவோம்
ம் ம்
மித்தபடி வேற எதுவும் பெருசாலா எதுவும் பண்ண மாட்டோம்
வீக்கெண்ட்ல எங்கனா வெளியே போறமா போவீங்ளா ப்ரோ
வீக்கெண்ட்ல ம் இல்ல ப்ரோ வீக்கெண்ட்ல கரெக்டா அதெல்லா இப்பதா ப்ரோ ஆரம்பிச்சிருக்கே செகண்ட் இயரு அதனால இப்பேதைக்கு எதுவு ட்ரிப் ப்பெல்லா போல ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ட்ரிப்பு போயிருந்தோ இந்த உப்ளி வாட்டர் ஃபால்ஸ்னு ஆந்திரா சைடு அ அங்க போயிருந்தோ அங்க போயிட்டு சுத்தி பாத்துட்டு அதெல்லா சுத்தி பாத்துட்டு வந்தோ
பெருசா போலாமே இப்பல்லா ஃபர்ஸ்ட் இயர்லே எங்கெங்கேயோ போறாங்க ப்ரோ கேரளா நல்லா லாங் ட்ரிப் அடிக்கிறாங்க கோவால்லா போறாங்க
ம் இப்பதாம் ப்ரோ எங்க பசங்களுக்குள்ள வைப் எல்லா செட்டாயிருக்கு எல்லா இப்பதா செட்டாயிருக்கோ யாரும் இங்க பிடிக்கிற ஒன்னு ஒன்னு அப்டியே வெல் செட்டில் ஃபேமிலி கூட கெடையாது நாங்க சம்பாரிச்சு சின்ன சின்ன இதுவுலதா நாங்களாதா போனோ
ம் ம்
அதனால சோ நாங்க காசு சேர்த்து வச்சிட்டுருக்கோம் பிளான் பண்ணிறோ பெருசா எங்கன்னா போலா அப்டின்னு அ அதா இதுக்கப்பறோ பிளான் பண்ணி அப்டியே பொறுமையா கொந்நாள்லே செகண்ட் இயர்ல போலானு ஒரு ஐடியா இருக்கு குது கன்ஃபார்மா போகும் இப்ப அவ்ங்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அது நடந்துச்சுன்னா கன்ஃபார்மா பொயிருவோ
ஓகே ஓகேங் ப்ரோ
ம் நீங்க ஆஃபிஸ் ட்ரிப்பு அந்த மாரி எதாவ்து
ஆ ட்ரிப்பு போனம் ப்ரோ போன போன மந்த்து போனோ போன மந்த் லாஸ்ட்ல போனோம் இங்க போனம் வர் க்கல்லா போனோ
ம் ம் ம்
நல்லாருந்துச்சு அங்க கேரளா சீ நல்லாருந்துச்சு கொஞ்சொ கரெக்ட்டா நாங்க போப்போ நல்லா மழ வேற பேஞ்சுச்சா
ம் ம்
அதனால கொஞ்சொ நல்லா இருந்துச்சு பாக்க வாட்ரு ஃபால்ஸ் ஸெல்லா அங்க நெறைய இருக்கு என்ன ஒன்னு நாங்க ஒரு ஒன் டே அப்டி போயிட்டு வந்தோ அங்க போனீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ டேஸ் அப்டி தங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லாருக்கும் அங்க எனங்க பாக்குறதுக்கு நறைய இடோம் இருக்கு அதனால கொஞ்சோம் டைம் எடுத்து மெதுவாக சுத்தி பாத்துட்டு
ம்
அப்டி வந்தா அங்க நல்லா இருக்கும் நாங்க போயிட்டு ஏன்னா சாட்டர்டேவே தான் போனோம் சண்டே ஒரு நாள் தான் அ அப்புறோம் மண்டேக்கு ஆபீஸ் போணோம்
ம்
அதனால நாங்க கொஞ்சோம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சோம் சீக்ரமா பெரிய எடத்துங்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம் ரொம்ப டீப்பா எல்லாம் போல நாங்க
ம் சேரி சேரி ம் ம் இங்க ஃப்ரோ என்ன கூட ஃபேமிலில ட்ரிப்பு டரிப் ப்புனாங்க சேரி சேரி எங்கயாது பெருசா ஏதாவது என்டர்டெய்மெண்டா கூட்டினு போவாங்க பாத்தா ஃபுல்லா டிவோஸன் ட்ரிப்பா கூப்டுனு போற போயிட்டு சும்மா டிவசனல்லா போயிட்டு வர மாரி இருக்கு ஆ ஃபேமிலியா போறதுக்கு பெருசா என்ஜாயும் பண்ண முடில அவுங்களோட போனல்லாம் கத்திக்கிட்டு எதுவும் பேசிக்கிட்டு எதுவும் போ முடியாது
எல்லாம் நல்லா பேசிட்டு ஜாலியா ஃபேமிலியோட போகலாம் ப்ரோ
ம்
நீங்க போற வழி எல்லாம் அங்கங்க ஹைவேல தான போவீங்க முக்கியமான இடத்துல நல்ல ஃபுட்ட எல்லாம் கடைக்கும் பைவேல எல்லாம் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஃபுட்டு ஃபேமஸா இருக்கும் அந்த மாரி இங்க இங்க இந்த பக்கமா ஆம்பூர்ல ஒரு இடம் இருக்கு ஐவேல
ம் ம்
அங்க வந்து கோவா பன்னுன் ஒன்னு ஃபேமஸ்சு
ம் ம்
நீங்க வேனா அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நா ஒரு நாள் போ‌ மோது அந்த பக்கமா ஒர்க்கா போ மோது சின்ன ஒருத்தர்ரு ஃப்ரெண்டு சொல்லி அங்க போய் போய் சாப்ட்டன் நல்லா இரு கரட்டு் கோவா மக்கன் பீடா பண்ணு அதெல்லா இருக்கு நல்லா இருக்கு மூணுமே நல்லா இருக்கு அஃபோர்டபிள் பிரைஸ் தான்ங்க ரொம்ப கம்மி தான் பிரைஸ்சு டுவெண்டி ஃபையோ இன்னவோ தான் வரும்னு நனைக்கிறன் ஒன்னு
அ
அதனால அது நல்லாருக்கும் நீங்க வேன்னா எப்பனா டைம் கடைக்கும்மோது போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க அது நல்லா இருக்கும் அப்டியே பிரியாணியோம் அங்க பேமஸ் சோ நீங்க கூட பிரியாணி சாப்டன்னு சொன்னீங்க பிரியாணி அங்க ஃபேமஸ் தா ரொம்ப பிரியாணி அப்டி அங்கயும் எதனா ஹோட்டல் ஹோட்டல் நல்ல ஹோட்டல் பாத்து நல்லா சாப்ட்டு வாங்க ஃபேமிலியோட
சேரி சேரிங்க ப்ரோ நீங்க ப்ரோ ஃபேமிலி ட்ரிப்பு அந்த மாரி
இங்கோ எப்பவோ இயர்லி ஒன்ஸ் தான் ப்ரோ ஃபேமிலி ட்ரிப்பே போறோம் நாங் க அதுவும் ஃபேமிலில பசங்கள்லா தான் போவாங்க பெரியோங்க வர மாட்ட டாங்க பசங்களா தான் கார் புக் புக் பண்ணிட்டு ஏலகிரி அந்த மாரி போவோம் நாங்க
சேரி செர்ராங்க்கா
இந்த இயர் இந்த இயர் ஆரம்பத்துல போனோம் நியூயருக்கு நியூயர்கு போனும் யேலகிரிக்கு நல்லா இருந்துச்சு போம்போது நல்லா வைப் பண்ணிட்டு யேலக்குறி நல்லா இருக்கு ப்ரோ மேல நல் நல்ல கூலிங்கா இருக்கும் மேல மழ மேல கார்ல கொஞ்சோம் பாதயாருன்ன ரொம்ப டேஞ்சர் இரு அங்கயா ஸ்லோவாதா ஏர்ணும் ரொம்ப வேகமா ஓட்னா என்ன இதாயிடும் ஸ்கிப்ட் ஆயிடும் காரு
சேரி சரி
அங்க மேல ஃண்டோரான் ஒரு எடம் இருக்கு ப்ரோ
ம்
ங்க நல்லா இருக்கு ஃபண்டோரா
ம் ம்
எல்லா அனிமல்ஸு அது எல்லாமே அதுலேருக்கு அது கூட வந்துருக்குப்பே இப்ப வேற எங்யோ கொட சேஞ்ச பண்ணிருக்காங்க நனைக்கிற அதே மாரி ஒரு எடத்துல எங்கன் தெர்ல நியூஸ் வந்ச்சு அ அதே மாரி எங்யோ வாங்கிருக்காங்க
ம் நாங்களும் நியூயர்கெல்லா போனோம் இப்டி கார்ல கெளம்புர்தா இருந்துச்சு நாங்களும் அதுக்கடுத்து பசங்க ஃபோன் அடிச்சு கார்ல்லடா நீ என்ன பண்ணு கெளம்பி விழுப்புரம் வந்துரு அப்டின்னானுங்க சேர் பன்னெண்டு மணிக்கு பாண்டிச்சேரி போய்லாம் அப்டின் சொல்லி சொல்லிட்டானுங்க நா ம் போய் பஸ்ஸு டிராஃபிக்ல மாட்டி கொஞ்ச பிரச்சனையாயி போய் நியூயர்க்கு நிக்கிறேன் பத்தா பன்னெண்டு மணிக்கு விழுப்புரத்துல கால வெக்கிறேன் நீயூயர்ரு
ம் ம்
அப்புறோ என்ன பண்றதுனு தெரியாம அப்புறோ பசங்களோட ஆ வீட்ல இருக்க வண்டி எல்லா எடுத்துக்கிட்டு பைரோடே போனோ வண்டியிலே போனோ பாண்டிச்செரிக்கு உம் பா வண்டியிலே போனோம் ப்ரோ பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அதுக்கடுத் த்து அங்க போனா எல்லா செலப்ரேஷன் முஸ்ட்டு வந்ட்ருந்தாங்க நாங்க போறக்கே ஒன் தேர்ட்டி ஆயிட்ச்சு அதுக்கடுத்து அங்கருக்க பேஃமஸா இருக்க எல்லா ஷாப்பும் சாத்திட்ருந்தாங்க
ம்
அப்புற என்ன பண்றதுனே தெரியாம விக்சாயி அ திரும்ப ரோடு வழியா பாதி வழியில வந்து அங்க இருக்க ஒரு விழுப்புரத்துல ஒரு பேஃபேமஸான ஒரு பொறட்டா கட இருந்ச்சு மதுரையில மதுரையோட பிரான்ச் ஒண்ணு வச்சிருந்தாங்க அந்த பொற ட்டரனெல்ல ஃபுல்லா சாப்ட்டு முடிச்ட்டு அதுக்கடுத்து பைரோடே வீட்டுக்கு வந்து அதுக்கடுத்து தூங்கிட்டோம் தூங்கிட்டு காலேல அது செம்ம வில்லேஜா இருந்ச்சு ப்ரோ ஃப்ரெண்டோட ஊரு விழுபரத்துல பயங்கர வில்லேஜ் சூப்
ஆமாாம் ப்ரோ அங்க விரும்பத்துக்குள்ள போனீங்கன்னா நல்ல வில்லேஜ் தாருக்கு நல்லாருக்கும் ரோடிங் ரோடெல்லா நல்லாருக்கும் ஃபுல்லா வயல் வெளியா இருக்கும் பாங்
ம் அதுகடுத்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஃப்ரெண் டுபுடியே தூங்கி எந்திரிச்சுட்டு அது கட் நாங்க எ ப்ரெண்டு அதுக்கடுத் த்து வந்தா வே ஒரு ஊர்ல இருந்து அவ ஊர்ல இருந்து வந்தா பை ரோடு வீல் புருத்து தாண்டும் பேது மச்சி இந்த மாரி என்ங் கூடையே வண்டியில வந்துரியா அப்டின் சொல்லி கேட்டா செரிடா ஒன்னு ப்ரச்சன இல்ல வண்டியில தானனு சொல்ட்டு அப்றோ அவனோட பல்சர்ல ரெண்டு பேரு மாத்தி மாத்தி டிரைவ் பண்ணிட்டே காலேஜிக்கி போறோ சூப்பரா இருந்ச்சு கிட்த்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ப்ரோ
ஆமாம் பைக்ல எப்ப போனாலுமே நல்லாதாம் இருக்கு பைக் க்ல கார்ல கூட மேக்சிமம் நீங்க பைக்ல போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கோ
ம் ம் ம்
ஏனா நல்லா எல்மெட் முக்கிய்மா எல்மெட் போடணு
ஆ அதெல்லா போடுவபா அதெல்லா கன்ஃபார்ம்மா டிராவல் ம் செர் செரிங்க ப்ரோ இப்ப செகண்ட் லைன் வேற வருது
ம் ஓகே
நீங்க நாளைக்கி ஃப்ரீயா இருந்தீங்ன்னா திரும்ப பேசலாமா
நாளைக்கி ஃபிரீதா நாளைக் கால் பண்றே ப்ரோ நானு
சேர் செரி ப்ரோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க நானு கால் பண்றே
எட்நூர்வா பாய் ப்ரோ
ம் பாய் ப்ரோ